ஆ என்ன பண்றீங்க ஆ ஹலோ
நாங்களா ஆ இப்பதாங்க படுக்க போறோ கொஞ்சோ பல்லு வலியா இருந்ததா தா மருந்து போட் டு இப்பதா படுக்கலான்னு வந்தோங்க
அப்டிங்களா என்னாச்சுங்க பல்லு நானுப்
பள்ளு வந்து ஓ அப்டிங்களா செரி செரி பல்லு வந்து கொஞ்சோ வலிங்க எனக்கு லைட்டா ஓ ஒர் ஒரு பக்கமா வந்து நா சாப்டவே எனக்கு வந்து பல்லு வலி வந்து கொஞ்சோ அதிகமா இருக்கு ஒரு பக்கொம் பள்ளு வந்து கொஞ்சோ சொத்தையாட் டங்க வந்து ஆ ரூட் கேனல் பண்ணி உம் இருக்கு ஆனா துக் அதுக் மேல ஒரு பல்லு வந்து நா வைக்கல இப்போ வந்து அதனால ஒரே பக்கமா சாப்டவே எனக்கு அந்த ஆ ஆ சைடு வந்து எனக்கு ஒரு வலி வந்து ஏற்படுது ஒரே பக்கமா சாப்ட்டு சாப்ட்டு அந்த வலி வந்து ஏற்பட்ன்னே இருக்கு இப்போ அதனால ஒரு எண்ண இருக்குலங்க கிராம்பு ஆ ஹாஸ்பிட்டல் வந்து போய் பாத்தேங்க ஆ டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பல்ல வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பக்கமு ஈக்குவலா சாப்ட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ இந்த மாரி பிராப்ளம் வராதுன்னு சொன்னாங்க இன்னொன்னு இந்த காம்பு எண்ணனு சொல்லிட்டு விக்கிறாங்க உம் மெடிக்கல்லல்லா விக் மெடிக்கல் ஷாப்ல விப்பாங்க அது வாங்கி அந்த பஞ்சுல வந்து து அந்த எண்ணெய விட்டு அத வந்து பல்லு எந்த பல்லு வந்து சொத்த பல்லோ இல்லன்னா எந்த பல்லுல்ல ஈற்கல்ல ஏதோ வலி இருந்தா அந்த பஞ்ச நம்ம வந்து அங்க வச்சோனா ஒரு பத்து ம் ஒரு பத்து நிம்ஷோ அந்த பல்லன் ஆ வச்சுட்டோனா மேக்சிமம் பத்து நிம்ஷோ வைக்கலா அது ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து பல்வலி வந்து இல்லாம இருக்கோங்க உங்களுக்கு ஏதனா பல்வலி இந்த மாதிரி சொத்த இந்த என்மே எத்தனா பிராப்ளம் இருக் குங்களா
பரவாயில்லைங்க எனக்கு எதுவு அந்த மா ஆனதில்ல அ அதாங்க வீட்ல அப் அப்பாக்கு புடிக்குனு சொல்லி கேள்விப்பட்ருக்கே அதனால கேட்டே சரி என்ன பண் பண்றிங்க
ஓகே ஓகேங்க உங்ளுக்கு இதுவரைக்கு சொத்த பல் எல்லா எதா வந்ததில் யாங்க
க்கி எதுவு வந்ததில்ல அ அ சின் மட்டு கொஞ்சொ மே மேல சாய்வா வளந்ததுனால அப்பதைக் கிளிப்பு மாரி போட்டு இது பண் ணாங்க கொஞ்ச நேர் ஆயிடுச்சு ஆனா சொத் த மாரி அந்த அப்பதைக்கு மட்டு அது கொஞ்ச ஒரு ரெண் டு வருஷ ப்லிப்பு மாரி போட்ருப்ப சோ து ஆட்டமேட்டும் போது அந்த பல்ல வந்து நேர் பண்ணி ச்சு விழுந்து மொளச்ச பல்லு வந்து கொஞ்ச கிராஸாக்கி அத பண்ணும்போது கொஞ்ச கரெக்டா வந் துருச்சு சொத்த வந்துச்சுனா நறைய பேர் சொல்லி கேள் விப்பட்ருக்லுவாங்க நீங்க அந்த மருந்து போடும்போது நீங்க கொஞ்ச
இன்னைக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க
ம் ஹூ
அதாங்க இன்னைக்குதா ஸ்டார்ட் பண்ணிருக்க இதுக்கப்புற வந்து நம்ம போட போடதாங்க தெரியு அது ஒன்னு இல்ல அந்த க்ரா ம்பு எண்ணெ தா அந்த எண்ணெ இப்ப நம்ம க்ராம்பு பல்லுல வெக்கம்போது என்ன ஆவுனா அந்த ப பல்லுலயே நம் ம சில டைம் மறந்து ருவோ இல்லனா அதுல இருந்து ஒரு துளி வந்து நம்ம பல்லுல வந்து இதெல்லா ஸ்டோர் ஆயிட்டு ஆ அது திரும்பியு வந்து அந்த சொத்தைய அதிகப்படுத்த வாய்ப்பு நெறைய இருக்கு சோ அதனாலதா வந்து இந்த மாரி க்ராம்பு எண்ணெயா யூஸ் பண்ண சொல்றாங்க இந்த மாரி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பல்லு வந்து சொத்தையானது கொஞ்ச வந்து அ சரியாக வாய்ப்பு இரு ஆரம்ப க கட்டத்துல இருந்தா நல்லாவே கேக்குன்ற மாரி இப்ப படிச்சிருக்கே நானு அ அ க்ராம்பு வெக்கிறத வுட க்ராம்பு எண்ணெய வந்து நம்ம அ யூஸ் பண்ணனா நல்லா ஒரு ரிசல்ட் தரு இன்னோனு பல்ல வந்து நம்மொ கொஞ்ச ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணனுங்க காலை மாலை வந்து ப்ரஷ் பண்ணும் போது அதுமே வந்து நமக் கொஞ்ச வந்து பல்லுல நம்மளுக்கு அழுக்கு அ எதனா நம்ம சாப்பிடுற உணவு வந்து சிக்காம பாத்துக்கணு எதனா இருக்கற மாரி இருந்தா ப்ரெஷ் பண்றது நல்லது ஏனா அந் த மாயி நம்ம விட்டுறவேதா இந்த மாயி நறைய பிரச்சன வருது பல்லு மெ மெய்னா வந்து நம்ம நல்லா பாத்துக்கணு அப்பதா நம்மளால அ எது வந்தாலு சாப்பட முடியு பல்வலி மாயி ஒரு பெரிய வலிய வந்து தாங்காம தாங்கவனா தாங்க எப்படி சொல்றதுனா பல் வலி மாதிரி ஒரு பெரிய வலிய வந்து அத அனுபவிச்சாதா தெரியு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வலி வந்து இருக்குங்க பல் வலி
சரியா சொ சொன்னிங்க முன்னோர்கல்லா கொஞ்ச ஒரு ப்பதுக்கு முன்னாடி இருக்கவங்கலா பாக்கும்போது அவங்க எடு எத்துக்கற கால்சியம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் க்கா கொஞ்ச அவங்களுக்கெல்லா கொஞ்ச நல்லா இதா வந்துச்சிரு நம்ம என்னதா செலக்ட் கில ஏத்துக்க இந்த சத்துக்கள் வந்து அந்த உணவ் அதனாலேயே நமக்கு சீக்கிரமா தாக்க முடியுது
பல்லு வந்து பிரச்சன வந்து சாப்பாடு தாண்டி எல்லா நெறைய விஷயங்கள் இருக்கு சாப்பாடு மட்டு ஒரு விஷ்யோ ம் கெடையாது மேபி எனக்கு அதுல உடன்பாடு இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்லு வந்து நம்ம பராமரிக்கணு வந்து ஒரு நம்மளுடைய ஒரு எங் ஏஜ்ல வந்து இருந்தே நம்ம ஒரு இளமையா இருக்கு போதுல வந்து நம்ம பல்ல வந்து நல்லா பாத்துக்கிட்டோன்னா அது நல்லதுன்னு தோணுது ஏன்னா அ ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்பவே செரி பண்ணு பல்லு வந்து நம் எல்லாருக்கு கும் வரிசையா வளரும்னு நம்ம சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து கொஞ்சோ பல்லு வந்து இடைவே ளியா இருக்கு சில பேருக்கு வரிசையா இருக்கு சில பேருக்கு க்கு ம் பல்லோட அமைப்பே வேறமேரி இருக்கு சோ நம்ம எல்லாமே வந்து பாக்கும் போது ஹ கரடு மொரடா இருக்குறதுக்கு இது என்னங்க ரோடா ரோடு ரோட்டு தா கரடு முரடா இருக்கு அந்த மாரி சொல்ல வர்ல ஆனா வந்து பல்லு வந்து ஒவ்வெருதர்க்கு நீங்க சொன்ன ஜோக் நல்லா இருந்துச்சி அதனால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முட்ல பல்லு ம் சேரி சேரி நம்ம சிரிச்சுட்டோ அதுதாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி இருக்கவே நம்ம வந்து அது ஆரம்பத்துலயே‌ நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு பாத்துட்டு அத போய் டாக்டர் கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேத்து ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுத்துணுங்க அப்பதா வந்து ம் இது இருக்கு அதுக்கேத்த நம்ம டூத்பேஸ்ட்டும் வந்து நம்மளோட பல்லுல என்ன ப்ராப்ளம் அதுக்கு ஏத்த மாரி டூத்பேஸ்ட்டு அதெல்லா நம்ம யூஸ் பண்ணணு அப்புறோ வந்து அ எண்ண நல்லெண்ண இருக்குல்லங்க அத வந்து எப்பவுமே ஒரு வாய்குள்ள போட் கொப்புளிச்சு கொப்புளிச்சு அத துப்புணு காலையில எழுந்தணுமே அது பண்றது ரொம்ப நல்லது ன்றாங்க காலையில எழுந்தோனுமே வாயில அந்த நல்லெண்ணெய வந்து ஒரு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாய நல்லா அ கொப்ச்சிட்டு கொப்ச்சிட்டு துப்பும் போது அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கெடைக்குதுன்னு சொல்லிட்டு நா கேள்விப்பட்டிருக்கே உங்களுக்கு எதனா ஐடியா இருக்குங்களா பல் எப்டி பராமரிக்கிறத பத்தி
வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாரி சின்னவயசுல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா நா நம்ம நெறைய சுவிட்டெல்லா சாப்பிவோ பாத்தீங்களா அது ப்ரஸ் பண்ணாட்டி அட்லீஸ்ட் வாய் வாய்க்கொப்பிளிக்கு அது நமக்கே உணர முடியாது
ம்
பல்லுல சாக்லேட்ஸ் வந்து நம் நம்ம சாப்பிடு சோ நம்ம தொட்டு பாக்கும் போது நமக்கு ஒரு அப்பதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தெரி
ம்
தெரியாது இதனால பிரச்சனைகள் வரு அப்டின்ட்டு தெரிஞ்சிருக்கோ சோ அந்த மாரி எனக்கு நடந்திருக்கு பட் ஆனா அ நீங்க சொல்றது இப்ப நம்ம அடுத்து வேற நம்மோ கொழந்தைங்களக்கற மாரி இருக்கு
ஆமாங்க அவங்களுமே கொஞ்சோ சாக்லேட்டு இது பிஸ்கெட்டு க்ரீம் பிஸ்கெட்டு் இதெல்லா சாப்ற்றாங்க அதெல்லா சாப்பிடு போது கொஞ்சோ அவுங்க பல்ல நம்ம அப்பப்ப செக் பண்ணி ம் மெயினா எது சாப்ட்டாலு தண்ணி குடிச்சிணுங்க பல்லுல எதுவுமே ஓ வந்து தங்காத மாரி நம்ம பாத்துக்கணுனு வெச்சுகோங்க சூப்பரா இருக்கு பல்லு ஆரோக்கியமா இருக்கு ஆனா நீங்க அந்த பல்லு கரடு முரடா இருக்கு குதுனு சொன்னது சரியான காமேடி
சேர் சேரிங்க
செரிங்க செரிங்க நல்லா நீங்க இப்டிதா நகை சுவையா பேசுவீங்களா எப்பமே
இல்லிங்க நா எதார்த்தமா சொன்ன
செரி செரிங்க அது எனக்கு பேசும்போது சிரிப்பா வந்துடுச்சு அது பேசும்போது லைட்டா எனக்குமே சிரிப்பு வந்துச்சு நா பேசும்போது நீ உங்ளுக்கு லேட்டா கேக்குது போல நீங்க லேட்டா வந்து என்கிட்ட பேசுறீங்க ஓகேங்க ஓகேங்க
செரிங்க
சொல்லுங் சொல்லுங்க எதோ சொல்ல வந்தீங்க
ரொம்ப
செரிங்க செரிங்க மீண்டும் சந்திக்கலாங்க
மீண்டும் சந்திக்கும் நன்றி
ஓகேங்க ஓகேங்க அப்றமா கால் பண்ற வெச்சர்ற ம்